ஹலோ
ஹலோ
ஆ ஹலோ ஹாய் எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கேன் நீங்க
ஆ நா நல்லா இருக்கேன் அப்புறம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
சும்மா எப்பவும் போல ஃபோன் தான் பாத்துட்டு இருக்கேன் நீங்க என்ன பண்றீங்க
நானும் ஃபோன்தா பாத்துட்டு இருந்தே அ அத இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கு இதுலல்லா ரீல்ஸ் பாக்குறது இதுதா இப்போ நம்ம எல்லாரோட வேலையு இதுதன்ன
ஆம்மா கரெக்டா சொல்றீங்க எந்த கிராமத்துக்கு போறோமோ இல்ல இன்ஸ்டா கிராமத்துக்கு மட்டும் போயிட்றோ
ஆம்மா ஆம்மா கண்டிப்பா இப்போ ஃபோன் இல்லன்னா ஒலகமே இல்ல அந்த அளவுக் வந்து ஃபோன் வந்து எல்லாருயுமே அடிக்ட் ஆக்கி வச்சிருக்கு
ஆம்மா காலைலே எந்திரிச்சதூ ஃர்ஸ்ட்டு கைப்போறது அந்த ஃபோனதா எடுக்குது
ஆம்மா அலாரங்கூட வந்து முன்னாடில்லா பாத்தீங்ன்னா ஒரு சின்ன கடிகாரொ மாரி தல க்கிபக்கத்துல வெச்சு தூங்குவாங்க இப்ப அதெல்லா வந்து இல்ல தலக்கி பக்கத்துல ஃபோன்லதா அலார வச்சுட்டு எல்லார்மே ஆ அததா யூஸ் பண்ணி அலாரத்துக்கு வச்சுகிறாங்க
ஆம்மா நீங்க என்ன நெனைக்கிறீங்க இந்த ஃபோன் நல்லதா கெட்டதா
அ ஃபோன்ல வந்து அதாது நல்லதுன் சொல்ல முடியாது கெட்டதுன் சொல்ல முடியாது நல்ல விஷயமு இருக்கு கெட்ட விஷயமு இருக்கு ரெண்டுமே இருக்கு
ஆம்மா நீங்க சொல்றது கரெக்ட்டு தா தூரத்துல இருக்க ஒருத்தரையு டக்குன்னு பாக்கலா டக்குன்னு பேசலா
ஆம்மா முன்னாடில்லா பாத்தீங்ன்னா அந்த காலத்துலல்லா எதோஒரு தகவல் சொல்லணு இப்ப அ வேற வேற ஊர்ல இர்ப்பாங்க அனௌ கடிதம் அப்புடிதா வந்து யூஸ் பண்ணிட்ருந்தாங்க கடிதத்துலன்னு றது அது எப்டியு போய் சேர்ரதுக்கே ரெண்டு நாள் ஆயிரு அதுக்கப்பறோ அவங்க அந்த நியூஸ் தெரிஞ்சு நல்ல விஷ்யமோ கெட்ட விஷ்யமோ அதுக்கு வரணு அனா இப்பல்லா அப்புடி இல்ல அ ஒரு ஃபோன்ல வந்து டக்குனு ஒரு வாட்ஸ்அப்ல பொய்ட்டு ஒரு மெசேஜ் பண்ணிட்டா போது ஒடனே டக்குன் பாத்துட்டு அ அது என்ன நியூஸ் அப் டின் சொல்லி ஈஸிய தெரிஞ்சுக்றாங்க அதுக்கெல்லா வந்து யூஸாதா இருக்கு
ஆம்மா நீங்க சொல்ற மாரி வாட்ஸ்அப் போனா தனித்தனியா கூட மெசேஜ் பண்ண தேவல்ல குரூப்ல எல்லாரு இருப் இப்பங்க குரூப்ல்ல ஒரு மெசேஜ் தட்னா எல்லாருக்குமே பொயிடு
ஆம்மா முன்னாடில்லா பாத்தீங்ன்னா இப்பல்லா கல்யாணத்துக்கே கூட நெறய பேரு வந்து பத்திரிக்க அடிக்கிறது இல்ல அ அந்த ஆப்ல போய்ட்டு ஒரு இன்விடேஷன் மாரி ம் பிரிண்ட் அடிச்சு அதயே வந்து பாத்தீங்ன்னா அனுப்பி விட்டுற்றாங்க அத மாரிம் விசேஷ வச்சுருக்கோ வந்துருங்க அப்டின் சொல்லி அந்த அளவுக்கு வந்து ஃபோனோட வளர்ச்சி அதிகமா இருக்குது
ஆம்மா இப்ப வந்து நெறய இந்த சேட் பாட்லா நெறைய வந்துடுச்சா நமக் எது தெரியிலனாலு கேட்டா அது டக்கு டக்குன்னு பதில் சொல்லிடுது நமக் என்ன தெரியுது என்ன தெரியில அப்டிங்கறதில்ல எல்லாமே அது பதில் சொல்லிடுது நமக்கு என்ன தகவல் தேவயோ சொல்லுது யூடியூப் இருக்கு சமய சமைக்கெல்ல தெரியாம தா நா வந்தே அ கல்யாணம் ஆகும்போது அப்பறோந்தா கொஞ்சொ கொஞ்சொமா சமைக்க கத்துக்ட்டாச்சு அப்பதா வந்து இந்த யூடியூப் எல்லாம் பாக்கவே ஆரமிச்சது
ஓ அப்படியா ஆம்மா நானுமே வந்து கல்யாணத்துக் முன்னாடில்லா சமையல்லா தெரியாது இப்பதா வந்து நீங்க சொல்ற மார்தா ஃபோன்லதா கத்துக்கிட்ட அப்புறோ பாத்தீங்கன்னா இப்போ நெறைய பேர் வந்து ஆ ஆ ஃபாரின்ல்லா போயிருப்பாங்க அவுங்க கூடல்லா முன்னாடி எல்லா வந்து ஆ லெட்டர் தா போட்டுட்டு இருந்தாங்க ஆ பேச கூட முடியாது மொகத்த பாத்துல்லா பேச முடியாது ஆனா இப்பல்லா அந்த மாதிரில்லா இல்ல ஆ ஃபோன்லயே வந்து ஆ வீடியோ கால் பண்ணி அவுங்கள வந்து பாத்துக்கலா அதனால வந்து கொஞ்சோ நம்மளுக் கு அவுங்க நல்லா இருக்காங்களா எப்டி இருக்காங்கன்னு நம்ம பாத்து தெரிஞ்சுக்க முடியு இல்லன்னா வந்து ஒரு பயமாவே இருக்கு என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்னு இப்ப அதெல்லா வந்து இந்த ஃபோன் வந்து ஈஸியா மாத் த்தி குடுத்துருச்சு நம்மளுக்கு ஆனா இதுல நல்லது சொல்லுங்க
எங்க எது நடந்தாலு டக்குனு நமக்கு தெரிஞ்சுக்க முடியுது
ஆனா இந்த ஃபோன்னால பசங்களுமே பாத்தீங்கன்னா நல்லது இருக்கு ஆனா வந்து சின்ன பசங்க வந்து இந்த ஃபோன் வச்சு அதிகமா வந்து ஆ வெளையாட்றது அப்டியே அடிக்ட் ஆயிறாங்க அந்த ஃபோன எடுத்துட்டாங்க அப்டின்னா அவங்களுக்கு நேரோ போறதே தெரிய மாட்டேது ஒரு ஒரு மாரி போன கேட்டாலு கொடுக்க மாட்டறாங்க அந்தளவுக்கு ரொம்ப அடிக்ட் ஆயிட்றாங்க
ஆமா பசங்க இந்த நல்லது அப்டிங்கறதெல்லா இல்ல ஷார்ட்ஸ்ஸு ரீல்ஸ்ஸு இந்த மாதிரிதா பாக்குறாங்க என்ன ஒரு வாய்ஸ் அதுல வருதோ அது நமக்கு ஒன்னு தெரியமாட்டேன்து அதுவே இவுங்களுக்கு ரொம்ப புடிக்குது அதுக்காகவே பாக்குறாங்க ஒரு மண் நேரோ ரெண்டு மண் நேரோ இல்ல அதுக்கும் மேல போகுது என்ன இந்த மாதிரி ஒரு இது இருந்தாலு என்னதா வந்து படிப்புக்குன்னு தனியாச்சு சேனல் இருந்தாலு அத யாருமே பாக்க மாட்றாங்க
ஆமா இந்த மாரி கேமிங் இப்போ ஏ பையன எடுத்துட்டீங்கன்னா ஆ கொஞ்சோ நாள் ஃபோன் வாங்கி சும்மா ஒரு கேம் தா இன்ஸ்டால் பண்ணி வெளையாண்டுட்டு இருந்தா செரி கேம் தா வெளையாட்றான்னு பாத்தா இப்ப பாத்தீங்கன்னா ஆ அந்த யூடியூப்ல போய் ஆ வெளையாடுறத ஒருத்தங்க எக்ஸ் பிளைன் பண்றாங்க இததா முழு நேரமா அதுல பாத்தா ஒண்ணு புரிய மாட்டேது எதுனாலு கத்துக்கறது மாதிரி வச்சு பாத்தா கூட பரவாயில்ல அப்டியு பாக்க மாட்றா ஆ நானே நெறைய தடவ திட்டிருக்கே டேய் இத எதனா புரியிற மாதிரி கூட வச்சு பாருடா அப்டின்னு ஆனா கேக்க மாட்றா அவன போய் அடி க்கிறா இப்ப வந்து என்னைய கொல்ல போறாங்க இப்டிதா சொல்லுது இததா சொல்லிட்டே இருக்கானுங்க அதையு வச்சு பாக்குறா போர் அடிக்காம பாக்குறா முழு நேரமா
ஆமா நீங்கள் சொல்ற மாரி ஏ பசங்க வந்து இந்த கேமிங் சைடு கெடையாது இந்த ஹாரர் ஸ்டோரிஸ் அப்டின்னு சொல்ட்டு அதுக்கப்புற என்ன டான்சிங் லேடி அந்த மாதிரி அந்த மாதிரி கத்தி வச்சுட்டு தொரத்துற மாதிரி இருக்கு அந்த மாதிரி இருக்கிறதெல்லா பாக்குறாங்க டேய் அது பாக்காதீங்கடா வேண்டாண்டா பயந்துக்குவீங்க அந்த மாரில்லா பாக்குறதுனால ராத்திரி அந்த ஞாபகமும் எந்திச்சு கத்துவாங்க அந்த மாதிரில்லா பண்ணுவாங்க அது பாக்காதீங்கடா அப்டின்னா அததா பாப்பாங்க இதெல்லா வந்து இதோட டிராபேக் குன் சொல்லலா வேற என்னன்னா இப்ப ஃபோன் இல்லாம இப்போ கையில பண வச்சுக்கிறோமோ இல்லையோ ஃபோன்ல பண வச்சுக்கிறோ ஒரு அஞ்சு ரூபா மூன்ருபானா கூட ஃபோன்ல இருந்துதா அனுப்புறோ எங்க போனாலு பண எடுத்துட்டு போணு அப்டிங்கறது கெடையாது ஃபீஸ் கட்லா பில் கட்லா கரண்ட் ட்டு பில்ல இருந்து அ இந்த ஊர்லன்னா அந்த ஊருக்கு டக்குன்னு அனுப்பிட்லா மணி ஆர்டர் அந்த மாதிரி அந்த மா திரி இருந்த கால எல்லா போயிடுச்சு இப்போ
ஆமா அப்போற வந்து இப்ப பொருட்களுமே முன்னாடி எல்லா நம்ம வந்து எந்த பொருள் வேணுனாலு போயி கடைக்கி போயி அதெல்லா வாங்கிட்டுதா வருவோ ஆமா ஆனா இப்ப வந்து அந்த மாதிரி இல்ல ஃபோன்ல வந்து நெறைய ஆப்லா வந்துருச்சு அதுல இன்ஸ்டால் புக் பண்ணி வச்சுட்டு அ அதுல ப் போயிட்டு நம்ளுக்கு எந்த தேவையோ அத வந்து இப்போல்லா முன்னாடிதா வந்து ஒரு பொருள் வரதுக் கு வந்து ஏழு நாள் அந்த மாதிரி டெலிவரி டைம் குடுத்துருப்பாங்க இப்பெல்லா பாத்தீங்னா நெறைய ஆப் வந்து டென் மினிட்ஸ்லே வந்து வீட்டுக்கே வந்து டெலிவரி குடுத்துட்டு போய்றாங்க அந்த அளவு க்கு வந்து இருந்த எடத்திலயே எந்த பொருள் வேணாலு ஒ டனே வாங்க்கிற மாதிரில்லா இந்த ஃபோன்ல வந்து அ இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க
ஆமா நீங்க சொல்ற மாறி ஃபோன்ல ஒரு எடத்துலருந்து ஒரு எடத்துக்கு போறதுக்கு பைக்கு பைக் டாக்ஸி அதுக்கப்றோ காரு ஆட் டோலருந்து எல்லாமே புக் பண்ணிக்கலா
ஆமா அதுக்கப்றோ இப்போ வயசானவங்களுக்குதா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நெனைக்கிறே ஏன்னா வயசானவங்கல்லா இப் போ தனியா வெளில போவாங்க அவுங்கவ் சப்போஸ் ஒரு ஒடம்பு சரியில்ல அப்டின்னா கூட அ ஒடனே சோ நம்ளுக்கு இன்ஃபார்ம் பண்ணலா ஆ இந்த மாறி இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க அப்டின்னு சொல்ட்டாங்கன்னா நம்ம போயி பாத்துக்கலா மு முன்னாடி எல்லா அந்த மாதிரி இல்ல அவுங்க தனியா போனாங்கன்னா என்ன எ என்னாச்சு ஏதாச்சு நம்ம பயந்துட்டே இருக்கற மாறியிருக்கும் இப்ப அவுங்களுக்கும் ஒரு ஃபோன் குடுத்துட்டோ அப்டின்னா எதுனாலு வந்து ஒடனே நம்ளுக்கு அப்டேட் குடுத்துட்டே இருப் பாங்க அந்த மாறியு இந்த ஃபோன் வந்து நம்ளுக்கு யூஸ் ஃபுல்லாதா இருக்கு
ஆமா என்ன ஒண்ணு அப்பல்லா அம்மாங்க நம்மள ஃபோன் பாக்காத பாக்காதன்னு திட்டுவாங்க இப்ப அவுங்ளுமே ஃபோன் பாத்துட்டு இருக்காங்க
அ ஆமா ஆனாலு இந்த ஃபோன்ல பாத்தீங்ன்னா இப்போ மெசேஜ்ல போயிட்டு நெறைய லிங்க்ல்லா வரும் அ நம்மள நெனப்போ சரி ஏதோ ஒரு லிங்கு வந்திருக்கு அப்டின்னு சொல்லி நம்ம டச் பண்ணாலே போச்சு நம்ம அதுல இருக்கற பணோ இந்த மாதிரில்லா வந்து அவங்க எடுத் தற்றாங்கன்னு சொல்லி நெறைய ஆ மோசடி எல்லா வருதுன்னு சொல்லி அ போட்றாங்க அதனாலே வந்து நம்ம இந்த ஃபோன் யூஸ் பண்றதுக்கு பயமாதா இருக்கு நம்ம எதார்த்தமா பாப்போ அதனால நம்மள ளோட பணோல்லா போறதுக்கு சான்சஸ் இருக்கு
ஆமா நீங்க சொல்ற மாறி நெறைய இந்த மாறி ஸ்கேம்ஸ் நடக்குது கேம் சொன்னீங்க இல்லயா அந்த மாதிரி நம்ம இப்போ இந்த ஜீப் பே அந்த மாதிரி வச்சிருக்கறதுக்கெல்லா ஓ டி பி வந்த் அ சாரி ஓ டி பி னு சொல்றே இந்த பாஸ்கோடு அது வந்து கொழந்தைங்களுக்கு தெரியாம வச்சுக்கணு இந்த மாதிரி எங்க சொந்தக்காரங்கள்ல ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரி பசங்களுக்கு அவன் எப் பிடி பாத்தான் தெரியல அந்த மாதிரி ஒரு கேம் விளயாடி அதுல வந்தூ த்ரீ தௌசன் தௌசன் ஃபைவ் ஹண்ரட் அந்த மாதிரில்லா போயிருக்கு கேம்க்கு அவுங் அந்த மாதிரி வர கேம்ல வந்து இந்த மாதிரி உள்ள போனா டேரெக்ட்டா இந்த அமௌண்ட் டெபிட்டாகுற மாதிரி காட்டுதுல்லையா அந்த எடத்துல வந்து அந்த பாஸ்வேட போட்டுட்டு ஓகே பண்ண ஒடனே அமௌண்டு போயிடுச்சி இந்த மாதிரியு இருக்காங் குழந்தைங்களுக்கு வந்து அது தெரியறதில்ல அமௌண்ட் போயிடு அப்டிங்கனாலப் பாஸ்வேர்ட் நமக்கு தெரியு போட்டுருவோ அப்டின் போட்றாங்க
ஆமா நீங்க சொல்றது சரிதா இந்த மாரி லிங்க் எல்லா வந்தா நம் வந்து அத டச் பண்ணாம விட்றணு அதுக்கப்ரோ வந்து நம்மோ குடும்பத்தோட நேரோ செலவழிக்கிறது வந்து இந்த போன்னால போயிறுது ஆளுக்கு ஒரு போன் வச்சிட்டு ஒரு மூளைல போய் உக்காந்துருப்பாங்க ஒரு ஆளை ரீல்ஸ் பாப்பாங்க ஒரு ஆளு கேம் விளையாடுவாங்க ஆஆ அந்த மாரி இருக்கறதால நம்ம ஃபேமிலியோட கான்வர்சேஷன்ல்லா குறைஞ்சி அம் அதாவது இன் இப்போ நம்ம எல்லாரு நாலு பேரு சேந்து இன்னைக்கு என்ன நடந்துச்சக அப்டின் ஷேர் பண்ணாதா நம்மளுக் கு கொஞ்சோ ரிலாக்ஸா இருக்கு ஆனா அந்த ரிலாக்சேஷன் எல்லா வந்து இந்த போன்னால குறைஞ்சிருச்சி
ஆனா ஒன்னு இருக்குங்க அம் எவ்ளோ வேணா பாட்டு கேட்டுக்கிலா நானே நினைக்கறதுண்டு இத தொடக்கூடாதுன்னு ஆனாலு திரும்ப பேய் அததா தொடர்ற மாதிரி இருக்கு அதனால இப்ப என்ன பண்றது பாட்டுகளா போட்டு கேட்டுக்கிறது
ஆமா நம்ம இப்ப முன்னாடி எல்லா வந்து ரேடியோ இந்த மாதிரி வந்து கேசட் இந்த மாதிரி வச்சிதா அதுல வந்து பாட்டெல்லா ஸ்டோர் பண்ணி வச்சிதா பாட்டெல்லா கேட்டோ ஆனா இப்பெல்லா அந்த மாதிரி லா இல்லஃப் போன்லே வச்சி நம்மளுக்கு எப்பெல்லா வந்து கொஞ்சோ ரிலாக்ஸ் தேவையோப் இப்போ நம்ளுக்கு புடிச்ச பாட்டு எல்லா கேட்டா கொஞ்சோ ரிலாக்ஸ் ஆயிக்கிறோ அ டேப் ரக்கார்டு இந்த மாரி இதுக்கெல்லா இப்போ வேல இல்லாம போயிச்சி இந்த போன் வந்ததுனால
ஆமாங்க எனக்கு இன்னொரு கால் வருது நா அப்ரோ கூப்புடவா
ஆ ஓகே ஓகே பாய்
தேங்க்யூ பாய்